கண்டா மச்சா என்ன பண்ணிட்ருக்க
ஏ மச்சான் என்ன பண்ணிட்ருக்க
நா சும்ம தாண்டா க்கே
அ நானு சும்மா தா ஒக்காந்துருக்கே மச்சா
எனக்கு ரொம்ப போர் அடிக்குதுரா
ஆமாடா வெளியிலேயே வெயில் அதிகமா இருக்குல
ஆமா வெளிய போகவே மனசு வரல
செரி நீ டீ குடிச்சியா
இன்னு இல்லடா நீ
எனக்காலையில டீ குடிக்கலனா நாளே ஓடாது மச்சா
அவ்ளோ முக்கியமாடா
ஏ ஆமா மச்சா அது ஒரு பலக்கமாயிடுச்சில
உ உ எனக்கு காலையில காஃபி பிடிக்கு ஆனா அது மட்டுந்தா குடிச்சுக்கிட்டு இருக்கே
சேரி செரி நா ன்ன சாப்பாடு வீட்ல இன்னிக்கு
இன்னிக்கு சாம்பாரு உருளக்கிழங்கு பொரியலு
ஆ சூப்பரா இருக்கு அ ஆ
ல்ல என்ன சாப்பாடு
இங்க எங்க வீட்ல வந்துட்டு ரசம் முட்ட பொரியலு
ஆ பாறே ரசோ சாப்டுட்டா ஒரு தனி திருப்தி போலயே
ஆமான்டா மச்சா ஒடம்புக்கு நல்லது இல்ல அதுவு
உ செரிதா உனக்கு பள்ளுலா கல்லா நியாபருக்கா
ஆ தெனோ தெனோ அதா மச்சா நா மைண்ட்ல ஓடிட்டேருக்கு
எந்த விஷயோ அதிகமா ஞாபக வருது உனக்கு
எந்த விஷயனா சொல்ல வார்த்தைகலே இல்லாம அந்த பசங்களோட அந்த சேட்டப் பண்றதுதா
ஆசிரியர் கிட்ட மாட்டிக்கிட்டிய போலயே
ஐயய்யோ நெறைய தடவ மாட்டிருக்க மச்சா
ம் நானுன்டா இது நானு இல்லாத வேல தா பாத்துட்டுருவே அவுங்களு என்ன பிடிச்சி திட்டு திட்டுன் திட்டுவாங்க வேறதா வன் ட்டு வெளிலல்லா நின்ருக்கே
ஒரு நாலு ஹோம் ஒர்க் செய்யாம போயிருந்த மச்சா
ஆ அப்பற என்னாச்சு
நோட்ட மறந்துட்டன் சொல்லி பொய் சொல்ட்டு தப்ச்சுட்ட
ஆ ஹா ஒடனே நம்பிட்டாரா சாரு
அட ஏ மச்சா அதலால்ல மச்சா வச்சது பேக்லருந்து எடுத்துட்டாங்க மச்சா
ஹஹ அடங் கொப்பறான ஆ இரு கியாடா
ஆ இருக்க இருக்க இருக்கா அதா மச்சா வச்சுருந்த பேகுலந்து எடு த்துப்டாங்க மச்சா
ஆ அப்பற என்னாச்சு
அ ரொம்ப ஒரு வெக்கமா ஒரு இதாவு போய்ட்டு மச்சா ஒரு மாரியா போய்ட்டு மச்சா
அது எப்புட்றா நோட்ல மாட்டிகிட்னா வெ க்கமா போவு
ஏஹெ
சொல்லு ஆனா இந்த பள்ளி பள்ளி பருவ திரும்பி வந்தாதா நல்லாருக்குன் தோணுதுல்ல
அம்மா மச்சா அதுவு உண்மதானே
ம் ம் இப்ப எல்லாரு வேலைக்கு போய் பொறுப்பாயிட்டாங்க போல
ஆமா கால அவ்வளொ வேகமா ஓடிட்ருக்கு மச்சா வேற ஒன்னுல்ல
ம் ம் ஆமாமா சரி ஒனக் கு என்ன வெளயாட்றா ரொம்ப புடிக்கு
எனக்கென்னா மச்சா கிரிக்கெட்டு தா கிரிக் கெட்டு தா கிரிக்கெட் டே தா
பிடிச்ச வீரர் யாரு கிரிக்கெட்ல
ஆ நம்ம விராட் கோலி தா
சூப்பர்ரா விராட் கோலினா விராட் கோலி தான்டா
ஆமா ஒனக்கு
எனக்காடா எனக்கு விராட் கோலி தா
ம் ம் ம் சவரோட அவரு ரொம்ப அமைதியா இருப்பாருல்ல
ம் அமித் இதெல்லா விராட் கோலி வந்து இருக்க மாட்டாரு அவரு வந்து சண்டன்னு வந்துட்டா போதும் தலைவணுக்கு நா தா இங்க அப்டி மேர நிப்பாப்ல
ஆமா மச்சா ஆமா மச்சா செரி அந்த படம் எல்லா பாப்பியா நீ
ம் அ நெறைய படம் பாப்பேன்
எந்த மாரி படம் எல்லா உனக்கு பிடிக்கும்
காமெடி படம் எனக்கு ரொம்ப பிடிக்கும்
நானா அதான் பாப்பேன் அதிகமா நானா அதான் மச்சா பாப்பன் அதிகமா
இப்போ பாரமே குறைஞ்சிடும்ல
உண்மை தா உண்மை தா
ம் செரி எங்கயாது ட்ரிப்பு போகணும்னா எங்க போவ
ஆ இங்க ட்ரிப்புன்னு பாத்தா அந்த ஊட்டி போணு தா மச்சான் ரொம்ப ஆசையா இருக்கு
ம் எனக்கு கொடைக்கானல் கேரளா ரொம்ப பிடிக்கும்
ஆ ஆ ஏன்னா அந்த கூலிங்கான ஒரு கிளைமேட் இருக்கும்ல
ஆமா ஆமா அந்த அதுவும் அந்த இயற்கையான காட்சிகள் எல்லா பாக்கும்போது ரொம்ப அழகா இருக்கும்ண்டா அப்டியே பாக்க
ஆமா மச்சா ஆமா மச்சா
ம் உனக்கு பிரியாணி ரொம்ப பிடிக்கும்மாடா
ஆ புடிக்குமே மச்சா பிரியாணி ரொம்ப பிடிக்கும் மச்சா
ம் செரி செரி உனக்கு செல்ல பிராணிய வழக்க ரொம்ப பிடிக்குமா
ஆ புடிக்கும் மச்சா நாய் எல்லா வளர்க்கணும் ஆசை தா
ஆ நாய் ரொம்ப விசுவாசமா இருக்கும்ல
ஆமா ஆமா வீட்டையும் பாதுகாக்கும் வேற
ஆ ஆ பூனை பிடிக்குமா
ஆ புடிக்கும் மச்சா
ம் ம் சூப்பர்ரா சூப்பர்ரா மழை பிடிக்குமடா உனக்கு
ஆ மழை புடிக்கும் மச்சா இப்போ வரைக்கும் நம்ம ஊர்ல மழை பேஞ்சீட்டு தா இருக்கு
அ அ மழை நேரத்துல என்ன செய்வ
மழை நேரத்துல என்ன இந்தா உக்காந்துருக்கே பாரு டீ குடிச்சுக்கிட்டு ஜன்னல் வழியா அப்டியே வேடிக்கை பாத்துட்டு உக்காந்து இருக்கேன்
நல்லா இருக்கும்ல அப்ப பாக்க
ஆ நல்லா இருக்கும் மச்சா உனக்கு
எனக்கு மழை பெஞ்சா பஜ்ஜி சாப்பிடணும் சூடா
அ அ அ இப்பவே பசிக்குதுடா நீ சொல்லுமோதே
நா இங்கப்ப போட்டுட்டு இருக்கே வேணா எடுத்துற்வரவா எடுத்துட்டு வரவா
ட்த்தா வா மச்சா சேர்ந்து சாப்புடுவோ
ம் ம் எடுத்துட்டுவறே எடுத்துட்டுவறே
சேரி மச்சா சாயந்திரு வெளியில எங்கியு போவோமா
ம் போலாண்டா
ம் எங்க மச்சான் டீ போவோ சாயந்திரு போவோ ஒரு சாந்தர டைம்ல போலா
சேரி சேரி ம் சேரி எங்க போ போயிட்டு எங்க உட்காந்து பேசலா
அதான் போயிட்டு நமக்குதா இருக்குல்ல டீ கடையில உக்காந்து நம்ம தோன்றத பேசலா கொஞ்சோ ஃபீரியா ரிலாக்ஸா ஆனு நம்ளுக்கு கே
சேரி சேரி நா ரெடியா இருக்கே சேரி பாத்து ரொம்ப நாள்ளவேறாச்சி உஹம் நெறைய விஷயங்கள் உன்ட பேசனோ
ஆற நானு வரமச்சா
ம் ம் ம் போய்ட்டா அங்க என்னன்னல்லா பேசலா யார பத்தி பேசலா பசங்க எத்தன பேர கூப்பலானு சொல்லு
ஆ நம்ம பூவும் அப்பிடியே போற வழியில பாத்தோம்னா டீக்கடைக்கு போற வழியில புதிய புதிய கடெல்லா பாக்கலா அப்பிடியே பசங்க வந்துருவாங்க
ஆ ஆ சேர்ரா சேர்ரா போனும்ள
ஆ
அங்க ஒரு புத்துசா ஒரு கட ஓப்பன் பண்ணாங்க பாத்தியா
ஆ ஆமா மச்சா நேத்து தா தொறந்திருக்காங்க போல
ஆ ஆ கூட்டோ நல்லாவே இருந்ச் ச்சுலா
ஆமா மச்சா புதுசா திறந்திருக்காங்கள எல்லாரு போய் பபப்பாங்க என்ன இருக்குன்னு சொல்லி பாப்பாங்க புதுசா என்னன்னா வச்சிருக்காங்கன்னட்டு
நீ எங்க ஏதாது சாப்பிட்டியா
இல்ல மச்சா இன்னு போகல
ம் ம் நா ஒரு ஜூஸ் குடிச்சேன்டா அங்க போய்ட்டு உனக்கு தெரியாம
ஏ எப்புராா சொல்லாமகொகம்ம ஓட்ட எப்புரா இருந்துச்சி
பரவாயில்ல நல்லாதா இருந்துச்சி அங்க
ம் ஆஆ சரி சரி ஒண்ணு ஜூஸ்னா ரொம்ப புடிக்குமா இல்ல டீ புடிக்குமா
காலையில டீ காஃபி மத்தியானத்துல ஜூஸு
என்னா வச்சா உனக்
உனக்கு என்ன புடிக்கு
எனக்கு எப்பமே டீதா மச்சா
ஆ ஆ பீப் பிரியாணா நீ
ஆமா மச்சா ஆமா மச்சா
ம் சரி நீ சின்ன வயசுல என்ன ஆகணுன்னு ஆசப்பட்ட நீ
ஆ மொதல்ல போலீஸ் ஆவனுனு ஆசப்பட்டே
அவரும் ஆசப்பட்டாரா அப்பாவுமா
அப்பிட்லா இல்ல மச்சா அந்த யூனிஃபார்ம் ரொம்ப புடிக்கு அதா
ஆ ஓ நல்ல விஷயண்டா நல்ல விஷயண்டா
நீ
நா அட்வகேட் ஆகனுன்னு ஆசப்பட்டே
ம் ம் ம் ஆனா இங்க நீ டிரைவர்னு ஆசைப்பட்டன்ல நா நா கேள்விப்பட்டே
அது வந்து அப்படா அ டிரைவரு முன்னாடி ஆசப்பட்டே அதுக்கப்புறோ இந்த இந்த ஸ் டயத்தெல்லா பாக்கும்போது அட்வகேட்டுதா பெட்ரு அப்டினு தோணுச்சு
சேரி மச்சா சேரி மச்சா உனக்கு காரு ஓட்ட புடிக்குமாடா?
ரொம்ப புடிக்குண்டா உனக்கு ரொம்ப புடிக்குமா?
ஆ ரொம்ப புடிக்கு மச்சா லாங் ட்ரைவ் போ லாங் ட்ரைவ்லா போக புடிக்கு நீ எல்லா போயிருக்கியா?
ம் நால்லா இப்டி டெயிலிக்கும் போவண்டா லாங் ட்ரைவ் ஒரு நாளைக் கி எப்பிட்னாலு நூத்தி அம்பது கிலோமீட்டர் போய்ட்டு வருவே செம்ம ஃபீலா இருக்கு போய்ட்டு வர்றப்ப
ம் சேரி மச்சா சேரி மச்சா ரோட்ல போயிட்டு பாட்டு கேட்டுட்டே இன்னா நல்லா இருக்கும்ல
ம் ஆமா செமையா இருக்கு வை பா இருக்கு
உனக்கு எந்த மாரி பாட்லா புடிக்கு
மெலோடி சாங்னா எனக்கு ரொம்ப புடிக்கு
எனக்கு அந்த பழைய பாட்லா ரொம்ப புடிக்கு மச்சா
ஆ பழைய பாடல்கள் ஒரு அமைதியா இருக்கும்ல
ஆமா மச்சா ஆமா மச்சா
இப்பல்லா நெலய பே நெறைய பேர் வந்து பழைய பாட்டதா எடுத்து ரீமேக் பண்ணி போட்டுட்ருக்காங்க
ஆமா அது உண்மதா
அது கேக்குறதுக்கு நல்லா இருக்கும்ல
ஆ கா பழைய பாட்டுங்கிறது நல்லாதா இருக்கு அந்த ஆ பாட்டு அந்த ஒரு ஆன தனிமையா உட்காந்து கேட்கு போது அது ஒரு சந்தோஷமாதா இருக்கு
ஆமா ஆமா ஆமா சரி உனக்கு புத்தகல்லா புடிக்குமாடா
ஆ புடிக்கு மச்சா
ம் செர் செர் என்ன மாரி புத்தக்கலா படிப்ப
நா என்ன இந்த வரலாறு சம்பந்தப்பட்ட
நல்ல விஷயடா வரலாற பத்தி படிக்கிறே நா என்னா கத கததா ஏதாவது ஸ்டோரி இருக்கு உ அந்த ஸ்டோரிக்காந்து படிப்பே இல்லன்னா கவித புக்கு அது மாரி படிச்சுட்டு உக்காந்துருப்பே
உனக்கு புடிச்ச காலம்னா எதரா சொல்லுவ
மாலைய்தா
மழைக்காலம்தா ஏ
உம்மு ஏன்னா குளிர்ச்சியா இருக்கும்ல
எனக்கு புடிக்கு தா
ம்
மழ வந்தா மண்வாசன செம்மையா இருக்கு
ம் அந்த வாசனைக்கு ஈடு இல்லில
உண்மதா உண்மதா
ம் உனக்கு கிராமத்துல வாழ பிடிக்குமா இல்ல சிட்டில வாழ பிடிக்குமா
எனக்கு கிராம தா மச்சா ரொம்ப பிடிக்கு ஏன்னா அமைதியா இருக்கு ஆமா அமைதியா இருக்கு நகரனு எடுத்துக்கிட்டா ஒரே சத்தம் விட்டே இருப்பாங்க ம்
சரி பேசிட்டு இருந்தா பேசிட்டு இருக்குற நேரோ போறதே தெர்ல
ஆமா மச்சு ஆ செரி